ஹலோ வணக்கம்ங்க கேக்குதுங்களா
ஆ கேக்குது எப்டி இருக்கீங்க
ம் ரொம்ப நல்லா இருக்கே நீங்க
நா நல்லா இருக்கேங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப
இப்ப சும்மா தாங்க வீட்ல இந்த கிரிக்கெட் பாக்கற பாத்துட்டே இருக்க
ஆ ஓகே கிரிக்கெட்ல யார் புடிக்கு உங்களுக்கு
எனக்கு தோனி தாங்க ஆ கிரிக்கெட்னா க்க ஆரம்பிச்சுன்னா நீங்க உங்களுக்கு யார் புடிக்கு
எனக்கும் தோனி தா புடிக்கும் ஆனா அந்த அளவுக்கு நா கிரிக்கெட் பாக்க மாட்டே ஆனா எங்க பொண்ணு பாப்பா அவ அவ பாத்தேன்னா என்னது என்னங்க
உங்க பொண்ணுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு கேக்குறே
உம் இப்ப மூணாது போறா உம் தோனி பத்தி கேட் டா எல்லாமே சொல்லுவா
ஓ புதுப்
அ ஆ அதெல்லா அவ நெறையா விஷய சொல்லுவா அவள பத்தி ஆ நெறையா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா ஏன்னா தோனி வந்து எந்த வருஷ பொறந்தாங்க அப்பற டேட்டு அவங்க வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்ல ஃபுட்பால் பிளேயரா இருந்தாரு ஆமா
ஆமா
அதுக்கப்பறோ ரயில்வேல தா யாரோ ஒண்ணு ஒருத்தங்க சொல்லி அதுக்கப்புற இதுல வந்து சேந்தாராமா
ஆ அந்த எம் எஸ் தோனி மூவி இது பாக்கறது வந்து எம் எம் தோனி மூவி பாத்தாலே தெரியு
அப்படியா ஆனா நா அந்த படம் பாத்ததில்லங்க
உம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும்
உம் இவ இப்பதா இந்த லீவ்ல தா அவ இதெல்லா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா அவங்களுக்கு என்ன புடிக்கு என்ன பிஸ்கெட் புடிக்கு என்ன சாக்லேட் புடிக்கு யாரு ஆக்டர புடிக்கு
மூணாவது படிக்கிறவங்களுக்கு
ஆ அப்ப பூம்ராவ பத்தி சொல்லுவா உம் எனக்கு சிலவங் களே யார் யாரு எந்த டீமுனல்லா தெரியாது சி எஸ் கே மட்டும் ஓர்ளவு தெரியும் ம் ஆ
ஆ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கிரிக்கெட் புடிச்சியிருஞ்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த வெர்ல்டு கப்
ஆ நா ஆ நானும் அப்பதா நானும் அப்பதா பாத்தே ரொம்ப
அப்போ வந்து சிக்ஸ்தோ என்னவோ படிக்கிறே நானு ஆறாவதுதா படிக்
உம்
ஊர் திருவிழா அப்ப அந்த திருவிழா போய் திருவிழால கொஞ்சோ நேரோ கடத் தெருவுல சுத் த்தறது வந்து போயிட்டாங்க எல்லா கடையிலும் வந்து எல்லாரும் கும்பல் கும்பலா இருந்தாங்க என்னான்னு போயி பாத்து எல்லா மேட்ச் பாத்தே அப்ப புடிக்க ஆரம்பிச்சது தா ம் ஆமா
அந்த வேர்ல்டு கப் மேட்ச் வந்து பைனல் வந்து நா முழுசாவே பாத்தே எப் எப்பவுமே வந்து பெருசால்லா நா கிரிக்கெட் பாக்க மாட்டே இருந்தாலும் அந்த வருஷம் மட்டு நல்லா பாத்தே அடுத்தவ அது ல்லா பாக்கல ஆனா அந்த வருஷ மட்டும் என்னமோ நா பாத்தே நல்லா ஞாபகம் இருக்கு
அப்பெல்லா பதினஞ்சு வருஷோ அந்த இந்தியா பாகிஸ்தான் மேச்சு அது அடுத்து இந்தியா ஆஸ்ரேலியா மேச்சு அதுக்கப்புறோ இந்தியா ஆஸ்ரே
ம் ஆனா என்னன்னா கொஞ்சோ ஃபைனல் மேட்ச் பாப்பே
உம் அது கொஞ்சோ நல்லா இருக்கும்
ஃபைனல்லா யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்க து ஒரு இது இருக்கு அது பாப்பே
இவ்ளோ பாத்துனே இருப்பாங்க வீட்டுல இருக்கப்ப
உம் இங்க இவரு பாப்பாருங்க டேஸ்ட் மேச்சுதா அது எனத்த பாக்குறீங்கனாலு அதா சில கிரிக்கெட் பைத்தியங்க அப்டிதா ஓ அஹ் இவரு ஞாயித்து கிழமையானா போயிருவாரு போயிட்டு அப்புறோ ஒரு மதியோ தா வருவாங்க
நிச்சயமாதா டிக்கெட் டோர்னமென்ட் தா ஒன்னுபோனோ ஃப்ரெண்டு வரேனாங்கன்ட்டு
சரிங்க
வேடிக்க தா நா வேடிக்க தா பாக்க போனே அப்ப உங்க நல்லா விளாடுவாங்க போன அவங்க இன்னைக்குதா ஃபைனல் நடந்தது அவங்கதா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணாங்க
ஆஹ் சரி
இப்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க எந்த ஊர்ல இருக்காங்கன்னு தெர்லங்க பயங்கரமா எப்டிருக்கு
ம் சேரி ஆஹ் ஆனா லா லாஸ்ட் இயர் தானே ஆர் சி பி வின் பண்ணி பதினோரு பேரு எறந்தாங்க செலிப்ரேஷன்ல ம் அதா ஃபர்ஸ்ட்டு கப்பு
ஆமா எனக்கு பிடிக்கவே புடிக்காதுங்க ஆனாவே ஆ நறையா இருந்தா
ஆர் சி பி வந்து ஒரு கப்பு தா வச்சிருக்கு ஆனா எங்க தல தோனி அஞ்சு கப்பு வச்சிருக் காரு அப்டின்னு சொல்லி வந்து சும்மா ஒரு டைம் அவள வெறு அவள வெறுப்பேத்துறக்கு ஆமா எனக்கு ஆர் சி பி தா புடிக்கும் சொல்லிட்டே சும்மா உடனே வந்து எங்க என்ன வெறுப்பேத்திட்டு இருப்பா நாங்கதா பெரிய ஆளு
ஓ
எல்லா சும்மா அப்டின்ட்டு
தெரில மூணாது படிக்கிறவங்க இவ்ளோ பேசுறாங்கன்றப்ப
ம் ஆஹ் அப்புறோ அந்த குட்டி பைய வந்திருக்கான்ல அஹ் ஆஹ் அவன புடிக்கு ஆமாங்க நேத்து தானே நேத்துல்ல நே முந்தானேத்து ஆடுனாங்களா நேத்து உம் ஆமா ஆமாங்க நானு அவங்க வருவாங்க நானு எதிர்பாத்தே
எது ஆஹ் நல்லா விளா போன லாஸ் எஸ்பை நைன்டி அபோதா அடிச்சான்னா செஞ்சுரி போட முடில
அதா
இதுக்கப்புறோ எனக்கு இருந்த ஒரு பொழுதுபோக்கு இது ஒரு மாசமா இருந்தது வீட்டுல இருக்கோ அந்த பொழுதுபோக்கு இப்ப போயிடுச்சு எனக்கு
ஆமா இன்னைக்கோட முடிஞ்சது இனிமே ஆனா எங்க வீட்டுல பாவோ எங்க அத்தைக்கு தா ரொம்ப கஷ்டங்க சீரியல் பாத்து ஒன்றர மாச ஆச்சு
ஓ அது எங்க வீட்லயும் சோ ஃபைட்டு நடக்கும் எங்க அம்மா என் தம்பி பிள்ள இருந்துருந்தானா ரெண்டு பேரு இந்த தாமஞ்சேரி சண்ட போடுற மாரி போட்டுப்பாங்க இவன் கிரிக்கெட் அவுங்க அவுங்க பாங்க போர் நடக்கு எங்க அப்பா எதாது மூவி டெய்லி நாடகமே பாக்கறீங்க படம் எதுனா வைங்கன் வாங்க அது ஒரு காமெடியா இருக்கு வீட்ல ஒரு ஏழு மணி ஆய்ச்சு நேத்து ஏழ்ர ஆயிடுச்சு ஏழ்ற ஆயிச் கொற டைமு நானு
ஆ
நீங்க இந்த சீரியல்லா பாப்பீங்களா
ஆ சீரியல் பாப்ப ரொம்ப அடிக்ட் ஆய்ல்லா பாக்க மாட்ட
ம்
சப்போஸ் பாப்பாக்கு சாப்பாடு குடு ஊட்டிட் இருந்த அப்டினா சும்மா எப்டி அவளையவே பாத்துட்டு இருக்கிறது அதனால அந்த டைம்ல பாப்ப அத்த பாப்பாங்க எப்டியே அப்போ நம்ம கிச்சன்ல இருக்கு போது அப்டியே ஹால்ல ஓட்றது தெரியு அப்டியே விஜய் டிவி
அவ்ளோதா
அது பாப்போ அப்பற ப்ரோமோ பாப்ப ஃபுல் எபிஸ் ஃபுல்லா பாக்க மாட்ட இந்த ப்ரமோ வந்துச்சுனா இதுல பாப்
ப்ரோமோல தெரிஞ்சிரு என்னா ஸ்டோரி போதுன்ட்டு ப்ரோமோ பாத்தாலே என்னா ஸ்டோரி தெரிஞ்சிரு
அதுல ஒரு வந் பாத்தீங்கனா ஒரு தேர்டி ஃபை மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆ அதா அந்த மாரிதான இருக்கு செகண்ட்சு சாரி மாத்தி சொல்லிட்ட
டிவி போய்ட்டுருக்கா பக்கத்துல
ஆ ஆமா
ம்
சவுண்ட் கேக்குதா
ஆ கொஞ்சோ கேக்குது
நா லாக் பண்ணிதா பேசிட்ருக்க
பரவால்ல அது ஒன்னு
ம்
அந்த அளவுக்கு கேக்கல சும்மா லைட்
பாப்பா தா இப்போ என் ஒரு டக்குன்னு தூங்கிட்டா இப்போ மறுபடியு முழுச்சு பாத்துட்ருக்கா நானு செரி போய் தூங்கலா அப்டின் நெனைச்சிட்டு போன டக்குனு எந்திருச்சு
நாத்தே ம் நா தா உங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ
என்னங்க இல்ல அப்டில்லா இல்ல செரி என்ன இருந்தாலு செரி நாளைக்கு கொஞ்சோ வெளிய போக வேண்டிய வேல இருக் கு நீங்க எங்கே நாளைக்கு எதுவு போகலயா
நாளைக்கு எங்கயு போல இன்டர்வியூ தா இந்த வீக்ல ஒரு ரெண்டு இன்டர்வியூ போணு சென்னை போணு ம் போலாமா வேணாமான் யோசிச்சுட்ருக்க
ஆ சரி சரி
நெஸ்ட் மந்த் வேணா போலாமா என்னானிட்டு ஒன் மந்த் வீட்ல இருக்கலாமான்ட்டு
ம் ஏன்
கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்துட்டு போவமேன்
ம் ஆல்ரெடி ரெஸ்ட்ல தான இருக்கீங்க
எது க்கனா அது கொஞ்சொ ஃபங்க்ஷனாதா எங்கெங்க இந்த மந் த்து ஃபுல்லா ஃபங்க்ஷனுங்க எ யாருனா பைய சித்தி மேரேஜி ஊர் திருவிவா
செரிங்க
அ அப்டி இப்டின்ட்டு கொஞ்சொ தூக்கமே இல்ல அது எப்டி சொல்றது நா வந்து எப்பயுமே நைட்டு ஒரு ஒம்போதர மணிக்குல்லா தூங்கிடுவே என்ன இதுவா இருந்தாலு நைட்டு ஒம்போதர மணிக்கு தூங்கிடுவே காலைல ஆறு ஆறரைக்குல்லா எழுந்துடுவே
ஓ ஒன்பது மணிக்கே தூங்கிருவீங்களா எப்டி தூக்கொ வருது
ஒன்னுமே இல்ல சாப்புடுவே சாப்ட்டு படுப்பே
எனக்கெல்லா ஒன்பொது மணிக்கு அடிச்சு போட்டாலு தூக்கொ வராது
லவ் ஒன்னு பண்ணியிருந்த அது அது பிரேக்கப்பாய் ரெண்டு வருஷோ ஆயிடுச்சு அதுலந்து நிமதியா தூங்குற அதுக்கு முன்னாடில்லா நைட்டு பதினொன்னு பத்தர பதினொன்னுதா ஆகு ஆ அவங்க வந்து அந்த குட் நைட் சொன்னாதா வோய் தூங்கணுன்ற மாரி இருக்கு அப்டி இருந்தது இப்பெல்லா இல்ல இப்ப எதோ நம்ம ஒரு மாரி இப்ப தனியா அப்டியே இருக்கோ கரெக்டா ஒரு ஒம்போதுர பத்து ஒம்போதரதா அதிக பச்சோ அப்ப மேட்ச் இருக்கோ அப்ப முழு ச்சுட்ருக்கன்னு வச்சுக்கோங்கள இந்த இப்ப கொஞ்ச நாளா மேட்ச் இல்லன்னு வச்சுக்கோங்களே கரெக்டா ஒரு எ எட்ர மணிக்குல்லா சாப்ட்டுருவே எட்டு மணி எட்டரைக்கெல்லா சாப்ட்டுருவே வீட்ல இருந்தனா செல டைம் ஏழ்ரைக்குல்லா சாப்ட்டுருவே ஏழுக்கு சாப்ட்டுருவே பசி எப்ப எடுக்குதோ அப்ப சாப்ட்ருவே சாப்ட்டு
சாப்படறதெல்லா எங்க வீட்லயு நேரமாவே சாப்
அதா
ஆனா தூங்குறக்கு பாத்தீங்ன்னா அ த்த ஒரு பத்து மணி அந்த மாரி தூங்குவாங்க அவுங்க சீரியல் பாத்துட் போய் படுத் தூங்குவாங்க அம் பத்து மணி நா வந்து ஃபோன் பாத்துட்டு ம் அதிகமா எப்டி இருந்தாலு ஒரு பதினொன்னு பன்னெண்டு
ஒன்னுல்ல அதா சாப்ட்டுட்டு ஒரு மூவி ஒரு பத்து நிமிஷொ ஒரு மூவி வச்சன்னு வச்சுக்கோங்களே அந்த மூவி வந்து ஒரு பத்து நிமிஷொ கூட பொயிருக்காது அஞ்சு நிமிஷ் அஞ்சுலந்து ஒரு பத்து நிம்ஷத்துக்குள்ளதா போவோ அதுக்குள்ள தூங்கிடுவே நான்
ஆனா எனக்கு இது ஒரு பழக்கொ இருக்கு என்ன பழக்கனா மூவி பாத்தன்னா தூங்கிருவ அப்பவே ஆனா நா மூவி பாக்க மாட்ட யூட் அ செம்மய ன நா எதாவது ஆச பட்டு ஒரு மூவி பாக்கனுன் நெனைச்சால அத நா ரெண்டு வாரோ பாப்ப ஏனா பத்து நிமிஷொ பாப்ப தூங்கிருவே திரும்ப அடுத்த நாள் நா எது எதுவரைக்கு பாத்தனே எனக்கு தெரியாது திருப்பி போடுவே இப்டியேதா அது ஒரு ரெண்டு வாரொ கிட்டத்தட் ட நா ஒரு மாசோங் கூட ஒரு மூவி பாத்துருக்கே
த்தர வந்து அந்த ரெசார்ட் சீரிஸ் கொஞ்சொ நல்லா
ஆ நல்லாருக்குங்களா பாத்தே சரி வேண்
அது வச்சாலே தூங்கிடுவா அது பத்து நிமிஷோ பாக் காலே ஏந்து ஒரு எபிசோடு ரெண்டு எபிசோட் அது மாரி பாப்
ஆ செரி செரி எனக்கு தெரிஞ்சு நா பாத்ததே வந்து சுழல்னு சொல்லிட்டு அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துதுங்க அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தது ஒரு எபிசோடு சுழல்
சுழலா சுழல் ஃபஸ்ட் சிரீஸ் நல்லாருந்தது செகண்ட் சீரிஸ் நல்லா இல்ல நா ஒரு ரெண்டு எபிசோட் பாத்தே புடிக்கல அப்றோ விட்டுட்ட நான் அத
சரிங்க அப்புறமா நம்ம பேசுவோம் மிக்க நன்றி அ ஓகே
ஆஹ